வணக்கமா
வணக்கோ எப்டி இருக்றீங்க
ஆ நல்லா இருக்கம்மா நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கே அப்றொ வீட்ல எவ்ளோரு எப்டி இருக்குறாங்க ஆ நல்லாருக்குறாங்க ஒங்க வீட்ல எல்லாரு எப்டி இருக்றாங்க
ஆ எங்க வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்கம்மா
உம் செரி வேல எல்லா எப்டி போயிட் இருக்கு வேல நல்லா போய்ட் இருக்கு ஒங்களுக்கு வேல எல்லா எப்டி போய்ட் இருக்கு
ம் வேல நல்லா போய்ட்ருக்குங்கம்மா வேலை இல்லாத டைமுல வீட்ல வந்து உங்களோட பொழுதுபோக்கு என்னென் தெருஞ்சுக்கலாங்களாமா
வே வேலை இல்லாத நேரத்துங்கல்ல வீட்ல பொழுதுபோக்கு அப்டின்னா ஆ ம் செய்தித்தாள் படிப்பே அப்பறமா நெறைய புத்தகங்கள் வாசிப்பே எனக்கு புத்தகங்கள் வாசிக்கிறதுன்னா ரொம்ப புடிக்கு அப்பறமா அதிகபட்சொ நா அதிகமா பொழுதுபோக்கு பண்ற விஷயோ என்ன அப்டின்னா அஹ் பாடல்கள் கேப்பே எனக்கு இசை அப்டின்னா ரொம்ப புடிக்கு பாடல்கள் கேப்பே ஒங்களுக்கு இசை புடிக்குமா
கண்டிப்பா மா இதுல என்னா அ இருக்குமா இசை வந்து எல்லாருக்குமே ரொம்ப புடுச்சமான விஷயோ இசை கேக்குறதுனா எல்லாருக்குமே ரொம்ப புடிக்கு தமா நானுமே வந்து இசை கேக்குறதுனா எனக்கு ரொம்ப புடிக்குமா
அதுதா அதுதா ஏ அப்டின்னா எனக்கு ஏ இசை பிடிக்கு அப்டின்னா வந்து இசையில ஒரு முக்யமான விஷ்யொ என்ன சொல்லலா அப்டின் பாத்திங்கன்னா அது உலகளாவிய மொழி அப்டின்னு சொல்லலா இல்லையா ஏன்னா அ முக்கியமா என்ன சொல்லலா அப்டின்னா ஆறறிவு ஜீவன்கல்ல விட ஜீவன்களு செரி நம்ம ஐந்தறிவு படைத்த ஜீவன்களு செரி அந்த ஒரு இசை அப்டின்றதுக்கு மயங்காத ஏன்னா அந்த காலத்துல நம்ம பெரியவுங்களே சொல்லிருக்கறாங்க இசைக்கு மயங்கா உயிர்கள் இல்லை அப்டின்னு இசைக்கு மயங்காத ஒரு உயிர்கள் கெடையாது இல்லையா கொழந்தைங்கள் மொதக்கொண்டு பெரியவுங்கள் வரைக்கு அந்த இசைக்கு நெறைய பேரு அடிமையாகி பாத்துருக்கோ இல்லையா
கண்டிப்பாம்மா கண்டிப்பாம்மா
அதேதா
உலகத்திலே தலை சிறந்த உலகத்துல தலை சிறந்த இசை ஒண்ணு இருக்கு அது என்னன்னு தெரியுங்களாமா சொல்ல முடியுங்களா
தலை சிறந்த இசைனா எப்டி சொல்றீங்க
அது வேற ஒண்ணு இல்லம்மா நம்ம தாலாட்டு பாட்டுதாமா அம்மா பாட்ற தாலாட்டுதா தாலாட்டுக்கு பா பாடி மயங்காத குழந்தைகள் ஏதாவது இருக்கு இருக்குங்களா உலகத்திலயே அந்த தாளாட்டு தா தலை சிறந்த இசைன்னு என்ன பொறுத்தவரைக்கு சொல்ல வர ஆமா நீங்க என்னம்மா நெனைக்கிறீங்க
கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா ஒரு கொழந்தைய வந்து யாராலையு சரி பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க அதுவே அம்மாவோட தாளாட்டுக்கு அந்த கொழந்த மயங்கி தூங்குது இல்லையா சோ அதனால தாலாட்டு அப்டின்றத உலகத்திலேயே தலை சிறந்த இசை அப்டின்னு சொல்லலா நானு அத ஆமோதிக்கிறே அதுவு இல்லாம ஏன்னா வந்து இப்போ மனிதங்கள்ல நெறைய வேறுபாடு இருக்குதா மொழி கலாச்சாரம் ஆனா எ எல்லா இந்த மாதிரி சில வேறுபாடுகள் இருந்தாலு இசை அப்டின்னு வரும்போது அதுல வேறுபாடுகளே இல்லதானே ஏன்னா இப்போ நம்ம தமிழ் மொழி அப்டின்னாலுமே பிற மொழிகள்ல இருக்கிற இசைகளையு நம்ம வந்து ரசிச்சு கேட்டுக்கதானே செய்யறோ அப்டி இருக்குறப்ப இசை அப்டின் வர்றப்போ அதுல வேறுபாடுகளே இல்ல தான ஏன்னா பல உணர்வுகள வந்து இசைதானே வெளிப்படுத்துது இப்ப நம்ம தமிழ் பண்பாடு அப்டின்னு எடுத்துக்கிட்டோமன்னா நம்ம தமிழ் பண்பாடுலேயே இசைக்கு ஒரு சிறப்பு பண இடோ இருக்கு ஏன்னா இப்ப நம்ம பாரம்பரியமான கர்நாடக இசை நாட்டுப்புற இசை அப்டி சொல்லிட்டு நா இதுலயே நெறைய வகைகள் எல்லா இருக்குது இல்லையா இதுல வந்து இசையுடைய பங்களிப்பு வந்து நெறைய எடத்துல இருக்குதுல ஒரு நல்ல காரியோ அப்டின்னாலு செரி இல்ல ஒரு துக்க காரியோ அப்டின்னாலு செரி இல்ல ஒரு ஆன்மீக நிகழ்ச்சிகள்னாலு செரி அதுல இசை இல்லாத ஒரு பாங்க ஒரு எடோ இல்ல அப்டின்னு தானே சொல்ல முடியு
கண்டிப்பாமா கண்டிப்பாமா இசைன்றது நம்ம பிறப்புல இருந்து இறப்பு வரைக்குமே நம்மோட ஒன்று போய் வாழக்கூடிய ஒன்றுமா அது இசைய வந்து பிரிஞ்சு நம்மளால இருக்க முடியாது நா கூட சமீபத்துல ஒரு காணொளி பாத்தோமா அது என்னன்னா ஒரு அயல் நாடு தா அயல்நாட்ல ஒரு சின்ன குழந்த வந்து தாலாட்டுப் பாடுது தாலாட்டு பாடும்போது அந்த தாலாட்ட கேட்டு அவங்க அ வளர்ப்பு நாய் பூனை இதெல்லா அப்படியே வந்து மயங்கி அப்டியே தூங்கிடுச்சு இத பாக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சிரியமா ஆயிடுச்சுமா அதனால ஆமா தாலாட்டு வந்து நம்ம மனுஷனுக்கு மட்டு இல்ல அந்த விலங்குகளுக்குமே வந்து அது ஒரு இது வந்து கலைப்ப நீக்கி மனசுக்கு வந்து ஒரு அமைதியு புத்துணர்ச்சியு கொடுக்க கூடியதுமா அது
அதேதா அதேதா மன அமைதி அப்டின்னு சொன்னதுக்கு அப்றோ தா ஒரு இது ஞாபகோ வருது அ அதாவது மன அமைதிய மட்டு அது அதிகரிக்கல நினைவாற்றலையு மேம்படுத்துதா அதாவது இத வந்து பெரியவங்க வந்து சும்மா சொல்லி வைக்கல அதாவது அறிவியல் பூர்வமாவு இத வந்து என்ன பண்ணிருக்கறாங்க வெளிப்படுத்தி இருக்கிறாங்க அறிவியல் பூர்வமா கண்டுபிடிச்சு பல ஆராய்ச்சிகளும் சொல்லுதுங்க ஏ அந்த ஆராய்ச்சிகள்ல நம்மளுக்கு தெரிஞ்சு தெரிய தெரிய வர்ற விஷயங்கள் என்ன அப்டின்னா மன அமைதிய அதிகரிக்குதான் நினைவாற்றலையும் மேம்படுத்துதான் இப்போ என்னன்னா இப்போ சின்ன கொழந்தைங்கள் வந்து பொறக்குறாங்க இல்லையா பிறந்த பிறந்த கொழந்தைங்களுக்கு வந்து அ சில உடல் நல குறைபாடுகள்னால அனுமதிக்கிறாங்க இல்லையா அப்டி பட் அப்டி இருக்கும் போது சின்ன குழந்தங்களுக்கு து சில உடம்புகள் இருக்கிற பிரச்சனைகளையுமே வந்து இந்த இசை அதாவது மெல்லிய இசை குழந்தைங்கல வந்து தூங்க வைக்கிறதுக்காக சில உடம்புல குறை குறைகள் குறைபாடுகள் இருக்கிற கொழந்தைங்கள வந்து சரியா தூங்க மாட்டாங்க என்னதா மருந்து மாத்திரைகள் கொடுத்தாலுமே அவங்களுக்கு இங்க சரியா தூக்கம் வராது அவங்களுக்கு வந்து நல்லபடியா அவங்க தூங்குனாதா உடம்புல இருக்குற பிரச்சனகள் சரியாகு அப்டியா அவங்க நல்லபடியா தூங்குறதுக்காக இந்த மெல்லிய இசைக்கள ஒழிக்க விட்டுட்டு அந்த குழந்தங்கள தூங்க வைக்கிறாங்க அந்த கொழந்தைங்கந்த மெல்லிய இசையை கேட்டு அந்த கொழந்தைங்க தூங்கும் போது ரொம்ப நேரம் தூங்குறாங்க அப்டி ரொம்ப நேரம் தூங்கும் போது அவங்களுக்கு உடம்புல இருக்கிற பிரச்சனைகள் சரியாகுது அப்டின்னு சில ஆராய்ச்சிகள்ல சொல்லியிருக்கிறாங்க இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க
கண்டிப்பாமா கண்டிப்பாமா இசைய நானும் வந்து பாத்தருக்கேம்மா நெறைய காணொலிகள் பாத்தருக்கேன் நானும் நெறைய படிச்சிருக்கேன் மருத்துவத்துல வந்து இசை வந்து ரொம்ப பங்காற்றுது நெறைய நெறைய நோய்களையும் வந்து அது குணப்படுத்தியிருக்குன்னு ஆ இருந்தது கண்டு பிடிச்சிருக்காங்கம்மா ஆய்வவுல்ல
அதுதான் அது ஒரு அற்புதமான கலை நம்மளுடைய உணர்ச்சிகளை அது நம்மளுடைய உணர்ச்சிகளை அது வெளிப்படுத்துது நம்ம ச நம்மல்லாம் நெறைய பேரு பாத்துருப்போம் மனசு மனது வந்து கவலப்படும் கவலபட்ர நேரத்துல்ல சரி சந்தோஷமா இருக்குற நேரத்திலயையு இசை கேட்பாங்க க வலையா இருக்கிற நேரத்துலயும் இசை கேப்பாங்க வெளில ஏதாவது தூரமான ஊர்களுக்கு பயணங்கள் பண்ணும்பொழுதும் செரி இசை கேப்பாங்க நெறைய பேர் வந்து அந்த எடத்துலயும் இசையும் வந்து ம் எப்டி சொல்றது மெல்லிய மெல்லிய இசைகள் அப்றமா கொஞ்சம் அதிகமான அ விசைகள் அந்த மாதிரியு வேறுபடுது அந்த மாதிரயு நெறைய பேர் கேட்பாங்க இப்போ இதுல எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு நெறைய பாடல் ஆசிரியர்கள் இருக்காங்க உங்களுக்கு பாடல் ஆசிரியர்கள் ஆ இசை பாடல் ஆசிரியர்கள் யார் புடிக்கும் உங்களுக்கு
நமக்கு பாடல் ஆசிரியர்கள் வாலி ஐயா அவர்கள் புடிக்குமா
ஆ
அதே மாரி நம்ம எம் எஸ் விஸ்வநாதன் இசை அவ அவர் இசையும் புடிக்கும் அதே மாரி நம்ம சொல்லவே தேவை இலாம இளையராஜா அவரு பாடலுகள்ல்ல ரொம்ப புடிக்குமா ஆமா நா வந்துப்ப நா பயணங்கள் ப பண்ணும்போது பேருந்தில போகும்போது அவங்க இசையலாம் கேப்ப அது ரொம்ப புடிக்கும் நம்ம தனிமையா இருக்கும் போது கூட அவங்க இசைகள்ல்லாம் கேட்டு க கேட்க போது நமக்கு மன மன அமைதி கிடைக்கு நம்ம தனிமைய வந்து கொறைக்கு ஆ அந்த மாரி கேப்போமா நம்ம
அது தா இப்ப நா கூட வீட்ல ஏதாவது வேலைகள் செஞ்சிட்டு இருக்கம் போது அந்த வேல செய்யுறம் போது உடல் களைப்பு தெரியாம இருக்கிறதுக்காக இசைகள் கேப்பே அந்த மாரி நெறைய பேரு அப்டிதா ஆ வேல செஞ்சிட்டு இருக்கு போது அதிகபச்சோ பெண்கள் வந்து வீட்ல வேல செஞ்சிட்டு இருக்கும் போது இசைகளை ஒலிக்க விட்டுட்டு அவுங்க வேல செஞ்சிட்டு இருக்குறாங்க வேல செய்றாங்க அப்டின்னா அந்த வேல செய்யுற களைப் ப்பு தெரியாம இருக்கிறதுக்காக அதிகபச்ச பெண்கள் வந்து இசைகள் கேக்குறாங்க சில இசைகள்லா நம்மளுக்கு கேக்க போதே கண்கள் கலங்கு அந்த கண்கள் த கலங்கு தருணங்கள்ல்லா இருக்குது ஏன்னா அதுல வர்ற அதுல வர்ற அந்த அழகான கவிதைகள் அழகான வார்த்தைகள் அர்த்தமுள்ள வார்த்தைகள் அர்த்தமுள்ள கவிதைகள் சிலவு செல வார்த்தைகள் வரிகள் வந்து நம்ம வாழ்க்கையோட ஒன்றி போகு அப்டி வாழ்க்கையோட ஒன்றி போகும்போது அதுல வர் வர்ற அந்த பின்லாப்பி அதுக்கு பின்னாடி வர்ற அந்த ஒலிகள் இசைகளோட அந்த வார்த்தைகள் வரிகளை கேட்கும் போது நம்மளுக்கு கண்கள் கலங்கு அந்த கண்கள் கலங்கிய தருணம் நா எனக்கு நெறையா இருக்கு அதிலு போக சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கு இந்த இசை த்து மயங்காதவங்க கடையாது சின்ன பிள்ளைங்களு அழகா கேப்பாங்க எத்தனையோ சின்ன பிள்ளைங்கள் இப்ப நெறையா இசை நிகழ்ச்சிகள்ல அழகா பாடுறாங்க வயதானவங்க முதக்கோ வயதானவங்க வரைக்கு அழகா பாடுறாங்க நறைய பேரு இசை இசை நிகழ்ச்சிகள்ல இப்பல்லா கலந்துகிட்டு பாடுற பாடுறத பாக்க முடியுது என்ன சொல்றீங்க
கண்டிப்பாமா கண்டிப்பாமா நா கூட சமீபத்துல ஒரு இசை நிகழ்ச்சிக்கு போய்ருந்தம்மா பொங்கல் பண்டிகை அன்னைக்கி பாரம்பரிய இசைகள் நிகழ்ச்சி நடத்தியிருந்தாங்க நாங்களு குடும்பத்தோடப் குடும்பத்தோட போய் இருந்தோம்மா அங்கயு வந்து பாரம்பரிய இசையான பறை இ சை மயிலாட்டம் கரகாட்டம் ஒயிலாட்டம் நாதர்ஸ்வரம் தவிழ் இதெல்லா வந்து இசைக்கருவிகலா பயன்படுத்தி இசைகள்லா ஊக்குவிச்சாங்க நம்ம குடும்பத்துல இருந்து நறைய பேரு வந்துருந்தோ எல்லாமே அங்கயு வந்து பல குடும்பங்கள்லந்து நண்பர்கள் எல்லா வந்து இருந்தாங்க ரொம்ப சிறப்பா இரந்துச்சும்மா நம்ம குடும்பத்துல நம்ம கொழந்தைங்களுக்குமே வந்து அந்த பாரம்பரிய இசைகளை பாத்து ரொம்ப அவுங்களு ஆச்சரியப்பட்டாங்க அத பத்தி எடுத்து சொல்றதுக்கு நமக்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்பு அமஞ்சதுங்கம்மா
அதுதா அதுதா அதேதா ஏன்னா நம்மளுமே வந்து நம்மளோட கொழந்தைங்கள அந்த மாதிரி ஒரு நிகழ் இசை நிகழ்ச்சிக்கு கூட்டிட் போய்ட்டு நம்மளோட வா பாரம்பரியத்த நம்மதா எடுத்து சொல்லணு செரி எனக்கு கொஞ்சோ வேல இருக்கு நா அப்றமா பே பேசட்டுங்களா
செரிங்கம்மா உங்ககிட்ட பேசுனதுல ரொம்ப சந்தோஷம்மா மகிழ்ச்சிங்கம்மா ஒடம்ப பாத்துக்கோங்கம்மா வீட்டுல எல்லாரையு கேட்டதா சொல்லுங்கம்மா
ஆ கேட்டதா சொல்லுங்க வச்சிரட்டுங்களா
நன்றிமா நன்றிம்மா
நன்றி நன்றி